வணக்கம் மேடம் ரீனா மேடம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா தோழரே
நல்லா இருக்கோ சாப்டீங்களா
இனிமேலதா சாப்டனு மார்னிங் காலை உணவு சாப்டாச்சு
ஆ
மதிய உணவு இனிமேட்டுதா செய்யனு
சேர் சேரி
சாப்டீங்களா? என்ன சாப்டீங்க? எங்க இருக்கறீங்க? எப்ப வருவீங்க?
நா சாப்பிட்டே வந்துகிட்டே இருக்கே பெரம்பலூர் தாண்டி வந்துகிட்டுருக்கே
ஓ சென்னைல டிராப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்களா
ஆமா
ட்ஸ் ஓகே ஓ டிரரைவிங்லதா இப்ப ஃபோன் பேசிட்டு வரீங்களா
ஆமா கண்டிப்பா தூக்கோ வருதே அப்பறோ என்ன பண்றது
சேர் சேரி
டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண மாரியு இருக்கு நமக்கு வீடு போய் சேந்த மாரியு இருக்கு
இருந்தாலும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஃபோன் பேசுறது சே
ஆமா சேப்டி இல்லதாங்க ண்டிப்பா தெரியும் எனக்கும் தெரியும் தூக்கோ வருதே பக்கத்துல ஆள் இருந்தா பரவால பேசிட்டு வரலாம்
ம்
பாட்ட கேட்டாலும் பாட்ட இளையராஜா பாட்ட போட்டோனே தூக்கம் வந்துருது
இன்னு ஜாஸ்தி வருமே
அது உடனே தூங்கிறுவ அப்ரோ
எங்கேயாவது ஓரமா வண்டி நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பறமா கிளம்பலாம்ல
அதுக்குதான் நைட்டு ஃபுல்லா நிப்பாட்டிட்டு கிளம்புறேன் நைட்டு ஒன்ற மணிக்கு எறக்கி வுட்ட ஏர்போர்ட்ல
ஆ
நிப்பாட்டிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எட்றைக்கு தான் எந்திரிச்சு எடுத்துட்டு வரேன்
ஏர்போர்ட்லையா ஓகே ஓகே
மீனம்பாக்கம் பக்கத்துலயே ஓரமா நிப்பாட்டிட்ட
ஆ
ஆமா இதுல என்னன்னா ஒரு இன்னொரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு இதுல என்னன்னா ஸ்பீக்கர் போட்டு பேசா முடியாது அதா பிரச்சன
ஆமா ஃபோன வச்சுட்டே நீங்க வந்து பேசிட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்சோ ரொம்ப சிரமோ கொஞ்சோ பாத்து சூதானம் நமக்கு வந்து நம்மளோடைய சேஃப்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்
ஆமா ஆமா
இருக்கீங்களா
கேக்குது கேக்குதுங்களா கேக்குதா உங்களுக்கு கேக்குதா ஹைவேஸ்ல இங்க யாரு இருக்கா ஒன்னும் இல்ல சொல்லுங்க பரவாயில்ல
ஓகே பேசுறது பரவாயில்ல ஆனா இதே மாரி எப்பயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நமக்கு சேஃப்டி முக் கியோ வண்டி ஓட்டையில கா ஃபோன் பேசுறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க அது வந்து நமக்கு நல்லது இல்ல ஏனா நம்மள நம்பி நம்ம மட்டு கடையாது நம்மள நம்பி நமக்கு ஒரு ஃபேமிலி ஒன்னு இருக்குது
சரிங்க மேடம் அப்படியே செஞ்சர்லாம் மேடம்
உம் நல்லது நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது சொன்னா சின்னப்புள்ள சொன்னாலும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்
நான்தா சரினு தானே சொல்ற வேற என்ன
சரி இப்ப நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கு ரோடு சரி தூக்க வரது பேசுறீங்க ஓகே
அலோ ப்ளூடூத் தாங்க போட்டு பேசிட்டு இருக்கே உம்
இருந்தாலு
சரி உடுங்க நீங்கப் நீங்க பயப்படுறீங்க அப்ப காலையில என்ன சாப்ட்ட ஐயய்யோ எனக்கே மறந்துருச்சே
ஓ சா சாப்ட்ட உங்களுக்கே மறந்துருச்சா
ஓஷா ஆமா
தோசை ஓகே இப்ப மத்தியானம் லன்ச் வீட்டுக்கு தானா உங்க ஒய்ஃப் ஒர்க் போயிருப்பாங்களா வீட்டுல இருப்பாங்களா
அவங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுல வந்து சமைச்சிக்கிட்டுருக்காங்க
சமச்சிட்டு எப்ப தூங்குறது
எப்ப தூங்குவாங்கன்னா மத்தியானத்துக்கு மேலதா தூங்குவாங்க
தூங்கிட்டு அப்ப எப்ப எந்திரிச்சு போறது மூணு மண் நேரந்தா தூங்க முட் தூங்கறதா
ஆமா மீதி மூணு மண் நேர ஹாஸ்பிட்டல்ல தா தூங்குவாங்க எல்லார் வேலையு அப்டிதா இருக்கு என்னா பண்ண முடியு நம்ப
ம் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரோட வேல ஒவ்வொரு மாதிரி
ஆமா
எல்லா எத நோக் கி பயணமாகுது பணத்த நோக்கி பயணமாகுது
துக்காக ஓடிகிட்டே தான இருக்கோ
எல்லா பணத்துக்காக தான
எல்லா பணத்துக்காக இல்ல அ அ காசு இருந்தாதா இந்த காசு இருந்தாதா அதுக்காண்டி தா சொல்ற
என்னது காசு இருந்தாதா
காசிருந்தாதா வாழவே முடியுன் சொல்லி வச்சிருந்தது வச்சிருக்காக பாத்திங்லா அதத்தா சொன்ன நானு
அதத்தா சொல்றே காசுக்காகத்தா ப்ப எல்லாமே போறது காசு வந்து பாத்திங்னா நல்லதோ நல்லதை தீர்மானிக்கிறது அந்த காசு தா கெட்டதை தீர்மானிக்கிறது அந்த காசு தா அதே மாரி நம்ம கூட நா வேறு இருக்
த தா இந்த கொரோனா கொரோனான் ஒண்ணு வந்துச்சு உங்களுக்கு தெரிமா
ஆமா
அப்ப எல்லா காச தேடியா ஓடுனாய்ங்க எல்லா எத தேடி ஓடுனாங்க
காசு இப்ப நம்ம ஊர்ல ஓகே இந்த வெளிநாட்ல்லா பாத்திங்னா இந்த ச சைனா அமெரிக்காலா காச அள்ளி ரோட்
ஏ த இவ்ள காசு பண இருந்து என்ன செஞ்சாப்டி அத எடுக்றதுக் கூட ஆள் இல்ல பாத்திங்ளா
ஆமா ஆனா அந்த நேரத்துல அத எடுக்கறதுக் கோட ஆள் இல்ல ஆனா அந்த காசில்லன்னு யாரு மதிக்கறது இல்லையே சொந்த பந்தங்கோட காசிருந்தா மட்டுந்தான வருது
நம்ம ஊரு அப்டி பழக்கி வச்சிருக்காய்ங்க
இப்ப பிரபாகரன்ட்ட பேசணு அப்டினா பிரபாகரன்ட்ட காசிருக்கா ஓகே போலா அ இல்லனா அவ வெட்டி பைய அப்டிம்பாங்க இதே என்ட்ட வந்து பார்னா தோ அவங்கள்ட்ட காசிருக்குது சரி ஓகே அவங்கள பாத்துக்கலா பேசலா வீட்டுக்கு போலா அவங்கள கூப்ட்டு நம்ம வீட் ல வச்சுக்கலாம்ப்ப ஒண்ணு இல்லையா அவள தண்ட சோறு போடறது அப்டிம்பாங்க எல்லாமே அப்படித்தா காசு இருந்தா மட்டுந்தா ஒரு மனிதன மனிதன வந்து பாத்திங்னா இப்பிடித்தா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே இந்த
அதா அதா அதா கரெட்டு கரெட்டு நீங்க சொன்னா கரெக்டா தா இருக்கு என்ன நா சொல்றது
சொ சொந்த பந்தமா இருந்தாலு காசிருந்தா தானங்க கூட இருக்குது
செரி என்ன திடீர் திடீர்னு சைலண்ட் ஆயர்றிங்ளே என்ன
இல்லல்ல இல்ல
என்னோட வாய்ஸு க்ளியரா இருக்கா இல்ல எதாது கேணைக் கேணிக்குல இருந்து பேசுற ஆ
க்கு
சரிங்க சரிங்க
இப்ப நீங்க பெரம்பலூர் தாண்டி போயிட்ருக்கிறிங்களா இல்ல பெலம்பலூர்க்கு முன்னாடியா
சமயபுர தாண்டி வந்துட்ருக்கே
ஓ திருச்சியே வந்தாச்சா
ஆமா
இப்ப மறுபடி டுயூட்டியா இல்ல வீட்டுக்கா
ரெண்டு நாள் லீவு
அலோ
ஆ ரெண்டு நாள் லீவு மூணு நாள் ப்ரோக்ராம் போட்டா ரெண்டு நாள் லீவு போட்ருவே
எதுக்கு
ரெஸ்ட் எடுக்கறக்கு வீடு ஷிப்ட் பண் வீடு ஷிப்ட் பண்ணோ மத்த நாளானா தா போய் போயிட்டு போனனும் இல்ல இல்ல இங்கதான் லோக்கல்ல தான் பக்கத்துல
ஆ
எங்க அப்பா இருக்கும் போது இருந்த ஏரியாவுக்கு மறுபடியும் போறோம்
ஏ
வீடு அங்கதா கிடைச்சிது வேற
எப்ப இருக்கற வீடு
அந்த வீடு அவங்க கொஞ்சொ ஆல்டர்னேஷன் பண்ணி எக்ஸ்டன் பண்ண போறாங்கலா அதனால ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு வீடு வேணும் காலி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க
ம்
ஒன்னா தேதில இருந்து வே வேல ஆரம்பி ஒன்னாம்ந்த தேதிக்கு முன்னாடியே காலி பண்ணி கூடுங்கட்டாங்க
ம்
செரி அதான் பாத்துக்கலா
வீடு பாத்தாச்சா
வீடெல்லா பாத்து பால் காய்ச்சி பாதி ஜாமான் கொண்டு வச்சாச்சி அதுக்தா இன்னைக்கு வந்துட்டு இருக்கேன் மிச்சத்த எடுத்து கொண்டு போய் போட்டு
ம்
இருக்கவே இருக்கு நம்ம லட்சுமி ஓப்பன் பண்றா கதவ அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளிக் கொண்டு போய் போட்டு
அது யாரு லட்சுமி
இதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்க லட்சுமிதா
ஆ ஆ ஆ
பேருநா வள்ளி இலட்சுமின்னு தான் பேரு வச்சி தெரியுமா
சேரி சேரி நல்லதுதா நல்ல பேரு மகாலட்சுமின்னு வச்சிருக்கலாம்ல
மகாலட்சுமி தா லட்சுமின்னு சொல்றே ஷாட்டா கூப்புறோ நான்னு ஷாட்டா
கூப்புடுங்க கூப்புடுங்க கூப்புடுங்க
ம் அதனால
சின்ன சின்ன ஜாமால்லா உங்க லெஷ்மியில கொண்டு போயிடலாம் அந்த பெரிய பெரிய ஜாமான் எல்லா
அதுக்கு எங்க அண்ண வருவாய்ங்க குட்டி யானை எடுத்துக்கிட்டு நைட்டு
இப்ப ஏ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்றீங்களா
இப்ப அதாவது போன வாரம் வரைக்கும் ஜாயின் ஃபேமிலியா இருந்தோ
ஜாயின் ஃபேமிலியானா யார் யாரு
நானும் என் தம்பியு தான்
ஆ
நானு எங்க வைஃப்பு என் தம்பி என் தம்பி வைஃப்பு
ஆமா ஆ
ம்
இப்ப நீங்க தனியா வந்துட்டீங்க உங்க தம்பி ஃபேமிலி தனியாவா
ஆமா இப்ப அவுங்க தனியா போறேண்டாங்க நாங்க தனியா போறோம் ஒரே தெருவுதா பக்கத்து பக்கத்து வீடு
இப்பா இப்ப அம்மாவுக்கு யாரு கூட இருக்க போறாங்க
எங்கம்மா ஏ கூடதா இருப்பாங்க
சேரி சேரி இப்ப நல்லா இருக்காங்களா அம்மா
நல்லா இருக்காங்க இன்னோ அந்த காயம்லா இன்னு மா மாறணும்ல
அது கொஞ்ச நாள் ஆகும்ல புண்ணு ஆருறதுக்கு
ஆமா கண்ணதா கூட்டிட்டு போயி காமிக்கணு கண்ண செக் பண்ணனு
ம்
ம்
நல்ல ஹாஸ்பிட்லா கூட்டிட்டு போங்க
நமக்கு இருக்கவே இருக்கு கைராசிக்காரர் ஜோசப் கண் மருத்துவமனை
ம் ம் அங்க நல்லா பாக்குறாங்களா
அவெங்கதா காலங்கலமா அவெங்கதா பாக்குறானுங்க
இல்ல நா கூட அங்கதா கண் செக் பண்ணிருக்கே பட் இப்
நானுமே அங்கதா செக் பண்ணிதா போட்றோ அங்கயு போயிட்டு மருந்தெல்லா போட்டுட்டு
ம்
கண்ண கிளீன் பண்ட்டு வருவோ லைசன்ஸ்க்கு போய் எடுத்துட்டு வர சொன்னாங்கல்ல இப்ப நம்ம ஊர்லயு அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா லைசன்ஸ் ரினியவல் பண்ணணுன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்கணு கண் டெஸ்ட் எடுத்துக் கொண்டு வந்து ரிப்போட்ட காமிக்கெணு
அப்பா இது எப்ப இருந்து
இது இப்பதா இந்த மாரி வந்துருக்காங்க பாரின்ல இதெல்லா முன்னாடியே இருக்கு
ம்
கெல்ப் எண்ட்ரில்லா போனம்னா நம்ம ஊர்ல இப்பதா வந்துருக்கு அங்கேயே தெரியாது நாங்க கொண்டு வந்து ரினியவல் பண்ண குடுக்கும்போது தா தம்பி ஐ டெஸ்ட் பண்ணணும்பா ப்ளட் டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்துருங்க அப்டின்றாங்க
ஹ்
அட பாவியலா கண்ணு கண் கண்ணு தெரிலன்றது நீங்களு கண்டுபிடிச்சுட்டிங்களாடா அப்டின்னு நெனச்சுட்டு
அப்ப ப்ளட் டெஸ்ட்ல வந்து இந்த சுகரு இதெல்லா இருந்துச்சுன்னா தரமாட்டாங்களா லைசன்ஸு
அப்புடில்லா கெடையாது அது துவா அது வந்து ப்ளட்டு வந்து என்ன குரூப்ன்னு தெரிஞ்சுக்குற காண்டி அத எடுத்துட்டுவற சொல்லுவாங்க லைசன்ஸ்லயே போட்டுருவாங்க இப்ப யாருக்காவது ப்ளட் தேவ அப்டின்னா நம்ம வந்து ட்ரைவரா இருக்கோ கண்டிப்பா ப்ளட் தேவப்படும் என்ன இன்கேஸ் எதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்டி இன்சிடெண்ட் எதாவது ஒண்ணு ஆனுச்சுனாங்க ப்ளட்டு் தேவ அப்டிங்கிறதுனால அ
சேரி சே
அத பாத்துட்ருக்காங்க அது காண்டி கொண்டு வந்ததுதா
அதே மாரி இது ஐ டெஸ்டும்
ஆமா ஐ டெஸ்ட்டும் அதேதா ட்ரைவர் னாலே கண்ணு தெரியாம தா எங்கையாவது கொண்ட வுட்றாங்க
ஆ ஆஹ
அதுனால கண்ண கண்ணு நல்லா டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்கப்பானு ஒண்ணு சொல்லிட்றாங்க
ம்
அந்த சிஸ்டம் தா அப்டியே வந்துருச்சு அவளுக்கு தெரியாதா
ஆ ஹா எனக்கு தெரியாது
என்ன ஏதோ வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேட்குது
மெசேஜ் சவுண்டு்
ஓ ஓ செரி செரி
லைசன்ஸ் நீங்க இப்ப எடுத்து இல்ல மார்னிங் வந்து தோசை செஞ்சே தோசை செஞ்சே காலிஃபிளவர் கிரேவி செஞ்சே இப்ப மதியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் மட்டு வைக்கணு கிரேவி இருக்குது அது தண்ணில அரிசி ஊற வச்சிருக்கறே
தண்ணில அரிசிய ஊற வச்சிருக்கீங்களா எதுக்கு
ஒரு அஞ்சு ஒரு பத்து பத்து நிமிஷம் கா மணி நேர முக்கா மணி நேரத்துக்கு மேல ஒரு அரிசி தண்ணியில ஊறிச்சுன்னா